ஹலோ
அனா கேக்குதா
ஆ கேக்குதுதா
பேசிட்டீங்ளா
ஆ பேசிட்டேண்டா
சேரி சே எனக் தெரியவே தெரியாது இது வரிக்கு நாங்க பேஸ் குனதே இல்ல அத்னால எனக் தெரியாது நீங்க வந்ட்டு மொபைல் வெச்சிருந்தீங்கனு எனக் தெரிஞ்சி கோல்டு வேல தா பாக்றீங்கன்தா எனக் தெரியு
ம் இல்லடா அ ரெண்டு கட இருந்துது சிலுவத்துல ஒன்னு ஒ காந்திபொர்த்துல ஒன்
ஓ மொபைல் ஷாப்பே ரெண்டு வெச்சிந்தீங்ளா இதுவு சுத்தமா தெரியாது
தே ஓ என்னன்னா சர்வீஸ்ல்லா பண்ணாம ஓல்சேல் மட்டு பண்ணிகிட்ருந்தோ மொபைல் எடுத்து ஆமாம் கடைளுக்கு ஹோல் செல் ரெட்டி
ஓகே உக்கே தெரிய்லணா எனக் சுத்தமா தெரியாது
ம் ம் போ அதுல லிங்க்கல்லா இது அஸ்ஸுசரிஸு மொபைல்க்கு அஸ்ஸசரிஸு எது வேண்ணாலு சொன்னாகம்மி ரேட்ல வாங்கிலா
ஓ சொன்னா வாங் குடுப்பிங்ளா
ஒ ஹோ
ஓகே உக்கே ஏன் சுத்தமா தெரியாது இது யாருமே என்கிட்ட சொன்னதுல்ல பெட் நானு பெருசா கேட்டுதுல்ல
ம்
நம்ம இப்ப பண்றது தான நம்ம பேசுவோ
அதோ
அதனால எனக்கு சுத்தமா தெரியாது நீங்க சொன்னதுக் அப்றந்தா எனக் தெரியு
பர்ச கோல்டேதா கோல்டுதா அ ஸ்டாட்டிங்கே
அ ஏனா நா வரும்போதல்லா நீங்க கோல்டுதா பண்ணீட்டுந்தீங்க
ம் அது கார்ட்டா அந்த கொரோனா டைம்ல மாட்டிருச்
அ ஹ அ பாப்பா என்ன பண்றாங்க ரெண்டு பேரு
ரெண்டு பேரு தூங்கியாச்சு இப்பதா நேர வில்லே தூங்கிற்றாங்க என்னன்னா ஸ்கூல்க்குள்ளா போறாங்ளா
அப்புடியா ஆமா ஸ்கூல் வேற ஆரம்ச்சிர்ச்சில்ல பின்ன அவுங்ளு தூங்கி எந்துர்ச்சா தன்ன காலைல போக முடியு
முக்காலுக்குலா கண் அசந்துது
பரவால்ல தூங்கட்டு தூங்னாதா கொஞ்ச அவுங்ளு ஸ்கூல்ல போய் ஆக்டிவா இருக்க முடியும்
இல்லைனா மத்தியானமெல்லாம் தூங்குவாங்க இப்போ ஸ்கூல்லே நாலு மணி ஆயிருதா வீட்டுக்கு வரதுக்கு
அதனால வந்தோனே சாப்ட்டு அப்புறம் திரும்பி படிச்சுட்டு திரும்பி போணும்ல்ல டயர்ட் ஆய்டுறாங்க
எட்ரைக்கே ம் போது டயர்டு ஆயிடுராங்க சாப்ட்டு எட்டே முக்கால் ஒம்போது மணி
ஓகே ஓகே காலையில எத்தன மணிக்கு போவாங்க
காலையில எட்டுஅம்பது
எட்டுஅம்பது உள்ள இருக்கணும் நீங்க போய் எறக்கி விட்ருவீங்களா இல்ல அக்கா எறக்கிவிடுவாங்க
நான் எறக்கி விட்ரு வேண்டா
சேர் சேரிங்க ஆனா அக்கா வண்டி ஓட்டுவாங்கல்ல
ஓ தாராளமா
அப்போ திருப்பிகூப்புட போம் போது
வண்டி தான் நான் எடுத்திட்டு போயிடுவேன்
ஓ வண்டி நீங்க எடுத்துட்டு போய்ருவீங்கல ஓகே ஓகே
ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால இந்த வண்டி தான் எடுத்து ஓட்டிட்டு
ஓ ஓ
நான் அத ரெடி பண்ண ரெடி பண்ணிடா கண்ணு நல்லா
சேரி அப்பறம் என்ன பண்ண முடியும் வீட்டுல ரெண்டு வண்டி வேணும்ல என்னவா இருந்தாலும் இப்ப நானே இவரு கிட்ட அதான் இத்தனா நாள் கேட்டிருந்தேன் கடைக்கி போறங்காட்டிக்கி வண்டி எனக்கும் தேவைப்படும் அவருக்கும் தேவைப்படும் இப்ப பாத்தா நான் போலல்ல செரி வீட்டுல தானே இருக்கேன் செரி எதுக்கு வண்டினு தான் விட்டுட்டேன் ரெண்டு பேரும் ஓட்டுவோம்னு சொல்லிதான் செரி வாங்கும் போதே இந்த வண்டி வாங்குச்சு
ம் ம்
ஏன்னா ஆக்டிவான்றப்போ ரெண்டு பேருமே ஓட்டிக்கலாம்ல்ல
அதே தான் ப்ரோ
மத்த வண்டினா இப்போ நான் மித்த வண்டியும் ஓட்டுவேன் பைக்கும் ஓட்டுவேன் பட் நம்ம நார்மலா போய்ட்டு வரக்கெல்லாம் பைக் எல்லா நம்ம எடுத்துட்டுபோ முடியாது புடிக்க முடியாது வாங்கணும் இன்னொரு வண்டி வேணும் தான் எங்கயாச்சும் தூரமா போணும்னா இந்த வண்டில்லாம் செட் ஆக மாட்டேங்குதுன்னா
கண்டிப்பா கண்டிப்பா
வாங்கனும் தான் வண்டியும் ஒன்னு வேணும்தான்
என்னென்ன ஃபேமிலியா கிட்ட கேட்டாலே கண்டிப்பா நம்ம ஆசை இதான்
ம் ம் ம் ஏன்னா இதுவும் கொஞ்சம் போற மாரி ஆச்சு ஏன்னா இதுவுமே செகண்ட்ஸ்ல தான் எடுத்தோம் செரி அப்பதைக்கு வேணும்ன்னு சொல்லிதான் செகண்ட்ஸ்ல எடுத்தோம் சேரி பாக்கலாம் பொறுமையா வாங்கலாம் என்னன்னா
தம்பிகிட்டயே கேட்டிருந்தேன் ஆக்டிவா அந்த மாரி எதுவும் வந்துன்னா சொல்லு அப்
அப்டியா
அவன் ஒன்னுமே பண்ணல இப்பதான் ஸ்கூட்டி பெப் எடுத்தேன்
சேரி சேரினா சேரி ஏதோ ஒரு வேல அவ்ளவுதா ம் இப்போ போய்ட்டு பத்து மணி ஆயிரு காலையில அப்ப எத்தன மணிக்கு போவீங்க
உங்க இதுல விட்டுட்டு திரும்பி பாப்பா பால்வாடியில விட்டுட்டு போறதுக்கு பாத்திங்கனா பத் த்து பத்தேகால் ஆயிறு
ஓ அப்ப நைட்டு காலையில பத்து டு நைட் பத்து பத்து ஆ பத்து பத் டென் டு டென் அந்த மாரி
போ அப்படின்னு சொல்ல முடியாது திடீர்னு நைட் டியூட்டி இருக்கு ஒரு மணி பன்னென்ற அந்த மாரிகு
அப்ப அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அந்த டைம்க்கு போகணு நம்ம
அது ஒர்க்க முடிச்சிடணு நம்ம கையில இருக் சில ஒர்க்கர் முடிச்சுட்டாங்கனா மத்தியான போயிடுவோ அது சீக்கிரமா அவங்க முடிஞ்சாலு
வொர்க் முடிச்சுட்டோம்னா கொஞ்சோ ப்ரெஷர் போட மாட்டாங்க
அவ்ளோத ம்
நம்மளுக்கு கொஞ்சோ ப்ரஷர் இல்லாம இருந்துச்சுனாலே தெரியாதுல்லனா
கையில ஒர்க்க வச்சுட்டு நாம் பாட்டுக்கு வந்துட்டோம்னாலே ஃபோனுக்கு மேல ஃபோன் அடிப்பாங்க
ம் ம் ம் புரியுது
எ ன்னா சொல்றது அது கண்டிப்பாக ஒரு இந்த இதில அந்த ஃபீல்டில வந்து அப்டிதா
புரியுதுனா புரிது
ம்
எனக்கே கடைக்கே அப்படித்தானா இருக்கு
ம் ம்
எப்பதா முடியு இந்த மாரி ஆயிடு எனக்கு நைட்டு வரும்போதெல்லா யோ எப்ப தாண்டா வீட்டுக்கு போய் படுப்போ அந்த மாரி ஆயிடு எனக்கு ஏன்னா அங்க நின்னு நின்னு ரொம்ப டயர்ட் ஆயிருப்பேன்ல அதனால ரொம்ப கால்வலி கு எனக்கு வந்து அப்படியே படுத்துருவே வந்து அதுக்குப்புறம் சமைச்சிட் டு சாப்பிடுவோ இல்லன்னா அ வாங்கி சாப்பிடுவோ அப்படி சாப்பிடும் போது நா ஒரு பதினொன்னு பதினொன்றக்கு தா கடையே எடுத்து வைக்கிறேன்றப்போ அதுக்கப்புறோ நாங்க வந்து சாப்பிட்டு படுக்க எல்லா ரொம்ப டைம் ஆயிடுது ரொம்ப அதனால தா உடம்பே போட்டுச்சு எனக்கு
அதாதா அன் டைம்ல சாப்பட்றது
ஆ கரெக்டா அந்த டைமுக்கு அந்த மத்தியான நேரமு அப்படித்த ஆகுது டைமுக்கு சாப்பிடவே முடியறது இல்ல
ம்
இப்போ டாக்டரோ அதா சொன்னாங்க டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு நீ ரெஸ்ட் எடுத்து டைமுக்கு இது பண்ணனாலே உன பிரச்சன இருக்காது அப்டின் தா சொன்னரு அவரு அவரு கொஞ்சோ நல்லா பேசுவாரா அதனால அவர் அப்புடித்த என்னை கலாச்சிட்டு இருந்தாரு நீ உடம்ப பாத்துக்காம அப்புறோ உடம்பு வலிக்குது வலிக்குதுன்னா அப்ப அப்படித்தா இருக்கு அப்படின்னு
ஆ
அது ரெகுலரா போறோ இல்ல அவர்கிட்ட
ம் ம்
அதனால அவரு கொஞ்ச இப்டி க்ளோஸ் ஆயிட்டாரு எல்லா ஹாஸ்பிட்டலயையு நம்மளை போட்டு கலாய்க்கிறதா ஒரு வேலை வச்சிருக்காரு இங்க நம்ம வெண்ணிலா கிளினிக் இருக்குல்ல அங்கய அப்டித்தா நா போனனா என்னை போட்டு கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாரு ஏ கேக்குறீங்க அவர்ட்ட போயிட்டு அவருக்கு வேற காது வேற கேக்காதா அவர்கிட்ட சொன்னதையவே ஒரு பத்து டைம் சொல்லணு சொல்லி அதுக்கப்புறந்தா அவருக்கு அது கேக்கு அதுக்கப்புறந்தா புரியு ஆனா அவர்கிட்ட போனாதா எனக் கேக்குது அப்ப என்ன பண்ண முடியு
அ ஒண்ணு பண்ண முடியாது அத சைல்டுவுட்ல யார பாக்கறோமோ அவங்களு
இல்ல சைல்டுவுட்ல அவர்கிட்ட பாக்கல வேற இன்னொரு பக் கோ கிளினிக்தா போன இப்பதா இங்க போற ஆ இப்ப நம் ஆஃப்டர் மேரேஜ் தா இங்க போற
ம் ம்
ஆஃப்டர் மேரேஜ் இதுதான வீட்டுக்கிட்ட இருக்கு செரி அவசர அப்டினா போறக்கு வரக்கு இப்ப கூட கொஞ்ச கம்மி எனக்கு ஒடம்பு சரியிலாம போறது ஃபஸ்டல்லா ரொம்ப ஜாஸ்தியா போகு வந்த புதுசுலல்லா அத்தா திட்டிட்டே இருப்பாங்க அத்த மாமாவு சத்த போட்டே இருப்பாங்க நீ கொஞ்சமாச்சு நான்வெஜ் சாப்டாதானா உனக்கு ஒடம்பு வன்ட்டு கொஞ்சமாச்சு பலோ இருக்கு நீ சாப்பிடாமே இருந்தன்னா உனக்கு எப்டி பலோ இருக்கு
இல்ல சாப்டு சாப்டு பழகிட்டியா
இல்லன்னா எனக்கு புடிக்கிறது இல்ல எனக்கு அத பாத்தாலே புடிக்கிறது இல்ல அப்ற நம்ம எப்டி சாப்ட முடியு ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்ல நம்மளுக் கு சட்டிஸ்பக்ஷன் ஆச்சுன்னா தான நம்மளால அது உள்ளயே எடுத்துக்க முடியு எந்த ஃபுட்டா இருந்தாலுமே அப்டித்தான
ம் அவங்களுக்கே அதே பிரச்சன தா
அப்படியா
இங்கயலா அவங்களுக்கு பாத்தா செட் ஆகாது ஆஸ்பிட்டல்தா அவங்களுக்கெல்லா சாப்டப்பா காலனி தெரியு
கஷ்டந்தா பாப்பாங்களுக்கெல்லா ஒடம்பு முடியலண்ணா
தெரியு அவுங்கள நாங்க தா கூட்டிட்டு போனு நா இங்க இல்லாதாள
இல்ல அவுங்க தாங்கவு முடியாதுலனா நம்ம வயசு கே நம்மளுக்கு முடியலன்னா இப்டி இருக்கோ சுருங்கி போய்ட்றோ அவங்க வயசுகெல்லா
அவங்கல்லா ரொம்பமே படுத்துடுவாங்
பாவ அக்காதா ரொம்ப பாவமோ பாப்பாங்க முடியலனா ரொம்ப அனத்துவாங்களோ
அனத்துறதா நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க
ரெண்டு பேரையு டயடாக்கி வுட்ருவாங்களா
ஆமா ஒர்க் ல இருந்தாலு சீக்கிர வாங்க வந்துருங்க முடில
புரியுது புரியுது செரி பின்ன என்னதா பண்ண முடியுது அக்காவு தனியா பாத்துக்க முடியாது நம்ம சொல்லலா அன இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்குல்லா ரெண்டு பேரண்ட்ஸும் பாத்து க்கிட்டா தா பாத்துக்கவே முடியுது
கண்டிப்பா போடாதது
நானே இவர்கிட்ட அதா சொல்லுவே இப்ப நம்ளே நாளைக்கு பாப்பான்னு ஆயிடுச்சுன்னா நம்ளே ரெண்டு பேருமே பாத்துக்கதா வேணு சும்மா நா மட்டு பாத்துக்கோ நீ மட்டு பாத்துக்கோன்னு சொல்றக்கு வேணா நல்லா இருக்கு
கண்டிப்பா
அட் டென்ட் ஆஃப் தி டே பாப்பங்களுக்கு முட் ரிருயெல்ல பாத்துதான ஆகணு
ம் ம் ம்
சேரினா நீங்க பாருங்க நம்ம நாளைக்கு பேசலா
ஆ செரிங்க
அவர் வர டைம் ஆயிடுச்சு நானு போய் படுக்கற
செர் செ
செரி நாளைக்கு பேசிக்கலாண்ணா
ஆ ஓகேடா
செரி நா வெக்கட்டுமா